ஓ ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆ கேக்குதுங்ளா ஏ சைடு எதாவ்து எரெச்சல் இரு க்கா
இல்ல இல்ல
சேரி சொல்லுங்க நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசிக்கலா
டூர்
சுட்டுலா
சுற்றுலா
ஏங்க திரம்ப திரம்ப சொ ஆ
பேசுறங்க ஒருத்தங்க நா பேசட்டுங்களா
ஆ நீங்க பேசுங்க ம்
ஏ ஃப் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க மீன்ஸ் என்னோட வாழ்க்கையே அவங்கதா ஓகேங்களா அவ்ங் ஆ ஊனா டூர் கெளம்பி பொய்ர்றாங்க இங்க ஒருத்தருப்பா பாவோ
நீங்க நானு சொல்றங்க ஏங் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கங்க இப் பாருங்களே என்ன வெறுப்பேத்திட்ருக்காங்களான் தெரியில ஆ ஊனா நா இங்கெ போட்டுமா அங்க போட்டுமா இங்க போட்டுமா இங்க போறாங்க அங்க போறாங்க இப்ப ங்க பொய்ட்டு வரட்டுமா அப்டிங்கிற மாரி நானு பாத்துட்டே இர் இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுங்க இந்த மாரி பொய்ட்டு வரட்டுமான்னு கேட்டுங்க அது இப்ப இது ரெகுலரா ஒரு வாடிக் கீவோ வச்சிருக்காங்க எனக்கு இது நல்லதா கெட்டதான்னு சொல்ல தெரியல ஆனா என்ன நம்ம அவங்களோட பிரைவேசிக்குள்ள தலையிட கூடதுல்ல அதனால வாய மு ஏ சும்மா சரி பாய் அப்டி சொல்ட்டு உட்காந்து
இப்ப வந்து நான் கேட்டுத கேக்மா மீன்ஸ் இன்னைக்கு அந்த எக்ஸாமவர்ஸ் கூட இன்னைக்கு எனக்கு வெளிய போலான் சொல்லி சொன்னாங்க மீ சாப் சொன்னாங்கன்னா சவ்வாகெலம வந்து நம்ம ஒரு வெளியே போவோம் கோயிலுக்கு போலாம் மீன்ஸ் நம்ம ஒரு மதுரை அந்த மாரி கோயிலுக்கு எதான் போகலாம்னு சொல்லி சொன்னாங்க என்னோட பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க எடுத்துட்டு போயட்டுலா அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னா நான் என்ன சொன்ன கேட்டு சொல்றேன் வெள்ளிக்கிழமை நைட் நான் டூர் வெள கெழம்ப போறேன் கோயிலுக்கு போறேன் அது கம்பல்சரி போயே ஆகணும் அந்த கோயிலுக்கு நான் போகணும் கேரளா போறேன் அது வந்து மாற்றம் கிடையாது அதனால நான் வந்து வீட்ல கேட்டு சொல்றேன் ரெண்டு கண்டினிசா டூரா திங்க செவ்வா கிழம நான் போனா செவ்வாய்க்கிழமா நைட்டு போனா புதன் கிழமை காலைல சாமி கும்பிட்டு வற மாரி அது ஒரு நாள் ஃபுல்லா இத ஆிடும் இ் அடுத்த நாளும் அதே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு போனா சனிக்கிழமை ஃபுல்லா தி இதாயிடும் அதுவும் பார்க்கணும்ல அப்படின்னு அது நான் சொன்னேன்
ஆஹ்
சுத்தி சொல்றன் நாங்க சொல்றேன் சரிங்களா
இருக்கட்டுங்க ஆனா நம்ம தெரியுலங்க நம்ம வந்துட்டு இப்ப என்ன எப்படி இருந்தோம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது என்ன ஆகணா அத தான் அதுக்குதான் சொல்றதுங்க எல்லாரையுமே கொஞ்சம் ஒழுங்கா ஒரு வேலைல போ- வேலை இருக்கும் போது ஒரு எண்பத்த- த்த கிலோமீட்டர் கூட ஒருத்தங்களால வர முடியல இப்ப பாருங்க வேலை இல்லங்கன்ன உடனே எல்லாத்துக்குமே கிளம்புறாங்களாம் அந்த மாதிரிதான்ங்க அவங்க சொல்றாங்க அப்ப என் ஒரு எண்பத்தரு கிலோமீட்டர் வர்றதுக்கு முடியல வீட்டு பக்கம் பக்கத்துல இருக்கு ஆனா அங்க போக முடியல ஏன்னா எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன இப்ப வேலை எல்லாம் வெட்டியா இருக்காங்க சோ அது அவங்களுக்கு எங்க வேணாலும் போய்கக்கலாம் எப்படி வேணாலும் போயக்கலாம் எப்ப வேணாலும் போய்க்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் அவங்க அடிக்கடி போயிட்டு தான் இருக்காங்க இப்பெல்லாம் இதெல்லாம்- என்ன சொல்றது
பயணங்கள் போலீங்க பயணங்கள் போலீங்க சரிங்களே போவூட்டுமா தாங்க கேட்பாங்க எல்லாருமே போறக்கு முன்னாடி சரிங்களா போர் போர் நான் வந்து போட்டுமா
இங்க ஒரு அளவுக்கு தாங்க அவங்களையும் நம்மள வந்து நம்ம இது பண்ண முடியும் ஒவரா நம்ம ஒரு இப்ப நம்ம ஒரு பலூன் ஒருரளவுக்கு மேல அழுத்தி பிடிச்சா அந்த பலூன் உடைஞ்சிரோம் நாங்க அந்த மாதிரிதான் எவ்வளவுதான் அழுத்தி பிடிக்க முடியும் சொல்லுங்க
இங்கே அழுத்தி நீங்க எங்க வேணாம்னு சொன்னா போக போறது கிடையாது அவங்க போக மாட்டாங்க மனசாரும் அவங்க சொன்னா யாரு போ போ இது பண்ண போறாங்க
அப்படி இல்லங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே கண்டிஷன் போட்ற மாரியோ இல்ல நம்ம இது பண்ற மாரி ஏன்னா நான் அவங்க பேச்சுலாம் கேட்க மாட்டேன் ல்ல சோ நா அவங்களளை நம்ம கண்ட்ரோலக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக் குரதும் தப்புதான இப்ப அவங்க என்ன நாளைக்கு நா போற நாளைக்கு இல்ல நாளைக்கு நான் போற
படத்துக்கு போறேன்னு கேட்ட ஆன நா போல என்னல்லா வேணாம்னு சொல்லிட்டாங்க அன்னலா போல சரி நா போகாதனால யாருமே படத்துக்கு போறக்கு எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க படத்துக்கு போறக்கு ஹலோ
ம் சொல்லுங்க
அதாங்க இப்ப நா போலனால எல்லாருமே போகலாம்னு பிளான் பண்ணலாங்க யாருமே போல
ஆமாங்க இப்போ நம்ம வந்துட்டு சொல்லுவோ ஆமா வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஆ தொடர்ந்து ஆ என்ன கண்டினியூஷனா இப்டி போகணுமா அத அவங்களுக்கே தெரியணும்ல்ல இப்ப நம்மகிட்ட கேட்டா நமக்கு வேணாம்னு சொல்றதுக்கு சுத்தமா இப்பல்லா தோ இது பண்றதுக்கு கொஞ்சோ என்ன நம்ம ஏன்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்கு அப்போ அடிக்கடி கண்ட்டினுயூஸா போய்ட்டு இருக்கோ. நமக்கு நம்ம வந்து சொல்றோ இன்ஃபர்மேஷன் குடுக்கறோ நம்ம வந்து பர்மிஷன் கேடக்கறதில்ல இன்ஃபர்மேஷன் அதுக் ஒரு ஆள வெச்சு போங்களே எல்லாமே ஆ ஆஹ் இல்லங்க நம்ம வந் இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம சரி அவங்களோட சந்தோஷத்துல எதுக்கு தலையிடணு ஜாலியா இருந்துட்டு போட்டு இந்த வயசுல ஜாலியா இருக்காம எந்த வயசுல அப்படி எல்லா நம்மள நம்மளே சரி ஓகே இந்த அப்படி இருந்துட்டு போட்டோ அப்படிங்கற மாதிரி ஒரு எண்ணந்தாங்க அவ்ளோதா ஆ அதுக்காக அவங்க தடுக் கனு இப்படிலா ஒண்ணு எண்னோ கெடையாது ஆனா அது அவங்களுக்கே தெரியணுமல்ல
ம் கரெக்ட்டுதாங்க அத போல இல்லைங்க அப்புறம் படத்துக்கு வேணாம்னு சொன்னாங்க வேணாம் படத்துக்கா அப்படின்னு கேட்டாங்க வேணா சரி ஓகே டென்ஷன் ஆய்டுவாங்க இதுக்கு மேல போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நா அங்க போல அப்ப நான் போவதால யாரும் போல சரி ஓகே அடுத்தது நா அதா கேக்கற பர்மிஷன்தா கேட்டுருக்க நான் போலான்ட்டு இருக்க ச சாக்கால வெயிட்டிக்குலனள்ட்டு இருக்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு தா கேட்ட நா அவங்ககிட்ட கே கேட்ப ச போட்டு நா போறேன்னு சொல்லல அவங்க போட்டுமா போறேன்னு சொல்றதுக்கு போட்டுமா கே
ஏங்க இப்போ இப்போ பசங்கள பொறுத்த மட் க்கு ஒரு ஓரளவுக்கு ஜாலியா எல்லா எப்பவுமே ஜாலிய தா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே பொண்ணுங்களுக்கு தா ஒரு ஸ்டேஜ் வரைக்கு ஜாலியா இருப்பாங்க ஒரு மக் கல்யாண எல்லா ஆயிடு சரி பிள்ளைங்கலா வந்தாச்சுனா அவங்களோட ஜாலி எல்லா கொஞ்சோ குறைஞ்சிடும்னு வச்சுக்கோங்க ஃபரண்டஸ் ரோடு வழியா போறதுங்கறது ரொம்ப ரேரா இருக்கு ஒரு சில இடங்கள்ல நடக்கு ஒரு சில இடங்கள் ரொம்ப ரேரா ரொம்ப கஷ்டப்பட்டுதா நடக்கு அந்த மாரி விஷயங்கள் ஆனா பசங்களுக்கு அப்படி கெடையாது அவங்களுக்கு என்ன அவங்க பி பிள்ளைங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கல் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க சரி ஓகே கிட்ட அவங்க அ எல்லா ஆ ப்டியே அவங்க மேல திணிச்சுட்டு அவங்க கெளம்பிடுவாங்க பசங்களு அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்பற இருக்கறாங்களா கிடையாதுல்ல அது அவங்களோட என்ஜாய்மெண்ட் எப்பவுமே இருந்துட்டு ஒரே மாதிரிதா இருந்துட்டு இருக்கு ஆனா பொண்ணுங்களோட என் சொல்லுங்க
ஏ அப்படிலா நா நா கேட்டுதாங்க நா போற இப்ப நா வந்து அவுங்க கிட்ட நா அவுங்க என்னை கேட்டுட்டு போனு நா சொல்லல மீன்ஸ் ஆக்சுவலா வந்து என்னோட இது வந்து நான் ஒரு தடவை சொல்லாம திருப்பியும் அவுங்க அதே அவங்க ரிப்பீட் பண்ணனும்னு நினைப்பாங்களா அவங்க சொல்லுங்க
இப்பனாங்க நினைக்க மாட்டாங்களா அது அப்படி கிடையாது கேக்குதுங்களா
ஏ கேக்குது ஆ அதாங்க ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
நா வந்து அவுங்ள வந்து சொன்னே அவுங்க வந்து நா ஒரு சொன்னாங்க மத்யானோ சொன்னாங்க நா திடீர்னு மீன்ஸ்ல ஒரு மூணு மணிக் சொல்றாங்க திருவண்ணாமல போலா கெலம்பிருப்பா அப்டிங்கறாங்க நா திடீர்னு சொல்லா எதுவுமே சொல்லாம நா பஸ் சேறிட்தா அவளுக்கு இன்ஃபாமே பண்ண இந்த மாரி திருவண்ணாமல போற அப்டின் சொல்ட்டு அ அப்பறோ சொல்றாங்க நீ எங்கிட்ட சொல்லிட்டே கூப்ட ஒருவார்த்த இன்ஃபாம் பண்ணிருக்கனுல்ல போறக்கு முன்னாடினாலு நீ பஸ்யேறி நீ இன்ஃபம் பண்ட்ட அப்னா நா வ அவுங்க அந்த ரொம்ப ஹேட்டாயிட்டாங்க அத எங்ளுக் எங்ளுக்குள்ள நடக்கு பெரிய சண்டயே உங்ளுக்கது புரியிதா அப்பதா அவ்ங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டா என் நம்பர வாங்குனாங்க போன் பெரிய சண்ட எங்க ரெண்டு பேத்துக்குள்ள அது அவ்ங்களால ஏத்துகவே முடில அது எப்புடி அப்புடிங்கிற மாரி அவுங்களுக் அது ரொம்பமே கஷ்டமாய் போச்சி அது எப்டி சொல்லாம போலா நம்ம அமா
அது என்ன பண்றது அப்டினா நீங்க மொத் மொதல்லயே இந்த மாதிரி இருந்தந்தா அவுங்ளுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க ஒரு மாதிரி அந்த டைம்ல அவங்க கிட்ட ஒரு என்ன சொல்றது பர்ஃபாமன்ஸ போட்டுட்டு திருப்பி உங்க பர்ஃபாமன்ஸ அதாது உங்க உருவோ வெளிய வரு அப்டின் சொல்வாங்கல
என்னங்க உங்க இப்ப இப்ப திருப்பி இப்ப பெஃபாமன்ஸ் போடுறங்கிறீங்கல பே
இருக்கலா திருப்பியு நீங்க உங்கள இம்ப்ரஸ் பண்றதுக்காக ட்ரை
ஓ இம்ப்ரஸ் பண்ணவெங்களுக்கே தெரிஞ்ச் இம்ப்ரஸ் பண்ணோ
ஏங்க இம்ப்ரஸ் பண் நீங்கதா சொன்னீங்க அவுங்க கூட பெரிய ஒரு சண்ட வந் வந்துருச்சி அதுக்கப்புறோ எங்களுக்கு ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சி அப்படின் சொல்லிட்டு
ஐயோ செரியான சண்டைங்க நீ நெனக்கிற வள கெடையாது ஆஹ் ஆளு அடி தொமுசோ பண்ட்டுருவாங்க எ எங்க வீட்லலா மேல அவளோ கோவக்காரங்க கொஞ்சமா செரி சாரின் சாரினு கேக்கணு ஆனா சாரி சாரி மாரி கேக்கனு நார்மலா கேக்க கூடாது
அது எப்டிங்க சப்பே சாரி மாரி கேப்பீங்க
அதுதாங்க எனக்கு இத்தன வர்ஷமா எத்தன எனக்கே அது ஒரு வர்ஷமா தெரீலீங்க
எப்டி சாரி கேக்கனுனே தெரியிலயாங்க
சாரி சாரி கேட்கணு தெரியலங்க சாரிய சாரி மாரி கேக்கணு சாரிய
நம்மா அடுத்த தலைப்புல நெஜமாவே அத பத்தி கண்டிப்பா பேஸ்லாங்க ஒரு மன்னிப் பு எப்டி கேக் கருது அப்டிங்கறத பத்தி நம்ம கட் டீப்பா பேசலா
மன்னிப் கே மணிப் எப்டி கேட்கலாங்ற பேசுற ஒரு டாப்பிக் இருக்குங்ளா
டாப்பிக்கிது நம்ம பேசறதுதானங்க
ஆஹ் இருந்தாளூ இங்க நா நா இதுல்லா பேசிருவங்க செரி என கட்டி விடுங்க சில பேசிவியா பேசிவியா பேஸ் வல்ல மண்டய கொட்டுவாங்ளே இப்லா வாய் பேசு வாய் பேசு அஹ் நீங்க சொல்லுவீங்க அடிவாங்ற நா தான
இப்போ நம்ம தலைப்பு பேசிட்டு இருக்கோம் தலைப்புல நீங்க பேச வேண்டியதை கண்டிப்பா பேசித்தானே ஆகணும் அடிவிடுது அப்டிங்கறதுக்காக நம்ம அத பண்ணாம இருக்க முடியுமா சொல்லுங்க.
ஓ வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு தெரியுங்ளா
ஓ அதனால நீங்க வந்து இந்த எண்பத் ஒரு கிலோமீட்டர் மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்டிதானே.
எதையும் விஸ் பண்ல நினைக்கிறா
வருமுன் காப்போம் அதாவது நம்ம மன்னிப்பு எப்டி கேக்குறதுங்கிறது தெரியாமலே போக
இல்ல இல்ல தெரியாம போட்டும் சொல்ல மாட்டேங்க இந்த டாபிக் பேசுது க அடி விழுகாமாஇருந்தா சரியீங்கங்கிற
இல்லங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அடி விழுந்திருங்கிறீங்க அப்பனா மன்னி ப்பு எப்டி கேத்து இப்பண்றதுன்னு ஒரு வருஷமா தெரியலங்கிறீங்க நான் சொல்லி தரேங்கிறேன். ஆனா வேணாங்கறீங்க அப்போ
ஐயோ நான் சொல்லி தரக்கு வேணானு சொல்லீங்க நான் சொல்லபோது புரிலையா. சொல்றது உங்களுக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்கதுங்க வர வர ஒவ்வொரு தடவ சொல்ல வேண்டியதா இருக்குங்க. அஹ் நான் சின்ன சொல்ல வரேன்னா நான் மன்னிப்பு கேக்றக்கு டாபிக் நான் சொல்லல இப்ப பேசுன டாபிக்கே அடி விழுகுன் நான் சொல்ட்டு இருக்கே புரியுதா.
புரியுது புரியுதுங்க.
அ படத்துக்கு போனது நான் போக நான் சொன்னதுக்குப்புறம் போ அது சொன்னது அதுக்கப்புறம் வந்து பாத்தீன்னா கோயிலுக்கு போறேன்னு சொன்னது எல்லாமே அடி விழும் நான் சொல்றேன் ஆஹ் தெரியாதுங்க அதெல்ல
நீங்க உங்க உரிமைங்க நீங்க என்னங்க த்து நிக்கணுங்க அது என்ன
ஆ என் என்ன சொல்றீங்க இது என்ன வெளி ஏரியாவா கபிலா கபிலா இது நம்ம ஏரியா கபிலா இறங்கி விளையாடுறா
ஆமா.
அப்ட்ல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் நம்ம வந்து அடி மட்டும் தான் வாங்கணும் ஓய் ஏய் சொன்னா கதை முடிஞ்சிடும் ம்ம் ய் சொல்ல கூடாது ஏய் சொல்லக் கூடாது அவங்க என்ன சொன்னாங்க ஆஹ். யார பத்தி ஏன்னு சொல்றேன்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்க அவ்வளவுதா எங்க அம்மா வீட்டுல எப்டி இருந்தேன்னு தெரியுமா நா இருப்பாங்க அவளுக்கு எதுக்கதல்ல சொன்னலா செரியுமா என்ன சொன்னா செரியுமான்னு கேட்டு போயிட்டா சண்டை நடக்குமா.
கண்டிப்பா நடக்கு அதுனா எப்ப பாரு செரிங்கற அதுக்கு ஒரு சண்ட நடக்கு.
இல்லலைங்க ஏங்க அதுக்கு சண்டை நடக்கும்போது சார் சண்டா நடக்கும்போது சமாதானப்படுத்திக்கலா அப்ப சமாதானப்படுத்திக்கலாங்க
ஏங்க நீங்க தானே சொன்னீங்க என்னால ஒரு மன்னிப்பு கேட்டு இதுவரைக்கு சமாதானப்படுத்த முடியலன்னு.
கல்யாணமாகம டிவோர்ஸ் ஆறத பாத்திருக்கீங்களா.
ம் கல்யாணம் ஆகாம மொதல்லியே டிவோஸ்சாங்க
ஆங்
ம்
அது நமக் கெஞ்சி நீங்க ஜீ பே ல எல்லா மெசேஜ் பண்ணி பாத்துருக்கீங்களா ஜீ பே ல வீடியோ அனுப்பி பாத்திருக்கீங்களா நா பண்ணிருகேங்க அந்த மாதிரில்லா
சரிங்க நம்மளோட நேரம் முடிய போகுது நம்ம அடுத்த கால்ல பா
செரிங்க செரிங்க செரிங்க செரி